ஹலோ
ஹலோ
சொல்லுங்க
நல்லா இருக்கறீங்களாக்கா
நல்லா இருக்கறங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நாங்க நல்லாருக்கோம் சாப்டாச்சா
நான் சாப்டேன் நீங்க சாப் ட்டீங்களா
ஆஹ் சாப்டோ
என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் டுடே
இன்னைக்கு பீட்ரூட் சாப்பாடு
உம் ஹும் உம்
நீங்க என்ன சாப்ட்டீங்க
நாங்க முருங்கக்கா சாம்பார் ரசம்
ஆஹ் ஓகே
முருங்கக்கா சாம்பார் சூப்பரா செஞ்சுருந்தோம் லைப் அல்லாம் நல்லா போகுது வேல ஸ்டார்ட் ஆயாச்சு பி போயிட்டே இருக்கு நீங்க என்ன செய்றீங்க
நாங்க ஃபார்மிங் பண்ணிட்டுருக்கோம்
அப்டியா ஃபார்மிங்ல பிஸியா இருக்கீங்களா உம் என்ன பண்ணிருக்கறீங்க ஃபாமிங்ல உம்
து நெறைய வெஜிடேபிள்ஸ தா ஹார்வஸ்ட் பண்ணுவோம்
ஓகே
அப்பறம் நாங்க போய் சேல்ஸ் பண்ணுவோம் கடைல அது மூலியமா நாங்க வந்து இன்கம் பண்ணுவோம்
சரி சரி இன்கம் வர அளவுக்கு ஆ ஃபார்மிங் நடக்குதா பரவாயில்லையே நல்ல விஷயமாச்சே ஆஹ்
தேங்க்ஸ் தேங்க்ஸ்
என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க
து கேரட் பீட்ரூட்
ஆஹ் ஆஹ
சுரைக்காய் எல்லாமே பண்ணுவோ வெண்டக்கா
உம்
உங்களுக்கு ஃபார்ம் பத்தி தெரியுமா
ஆஹ் எங்க வீட்டு்லயும் ஒரு குட்டி காய்கறி தோட்டம் வச்சிருக்கோ
அப்படிங்களா
அந்த தோட்டத்துல எங்க வீட்டு கிச்சனுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே அறுவட பண்ணிக்குவோ
ஓகே ஓகே
ம்ம் என்னென்ன காய்கறிகள் வச்சுருக்கோ சொல்லட்டுமா
ஆஹ் சொல்லுங்க
பீன்ஸ் போட்டுருக் கோம் பாகக்காய் செடி போட்டுருப்கோ அவர செடி போட்டிருக்கோ சௌ சௌக்காய் செடி போட்டிருக்கோ அப்றோ கிரீன் சில்லிஸ் அதல்லாம் நாங்கள் மார்க்கெட்ளையோ கடையிலையோ வாங்கவே மாட்டோம் எப்போவுமே எங்கள் வீட்ல ஒரு ஃபைவ் செடியாவது இருக்கும் அஞ்சு செடியாவது மிளகாய் செடி வச்சுருப்போ ஃப்ரெஷ்ஷா பறிச்சு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்குவோ
ஆஹ் சேரி ஆஹ் எங்க வீட்லயும் கருவேப்புல செடி எல்லாம் வச்சிருக்கோ
அப்பிடியா ஆனா கருவேப்பில வந்து இந்த சம்மர் சீசன்ல நல்லாவே எலையி
ஆமா எங்க வீட்லயு அப்டிதான் இருக்
ஓ அதுலயும் அப்டித்தான் இருக்கா அப்ப சீசன் தான் ப்ராப்ளம் போல உம் இனி மழ பேய்ஞ்சுச்சுன்னா அப்பிடியே நல்லா இழவிட ஆரம்பிச்சிடு மக்காச்சோளமு போட் ருக்கோ நாங்க வீட்ல ஆம்மா
ம் ஹூ
மக்காசோள கொஞ்சோ பெருசான உடனே எளசா இருக்க கூடிய கான் பறிச்சு இப்ப ஃபிரெஷ்ஷா வேக வெச்சு சாப்புடுவோ
ஓகே ஓகே நாங்களு கா கான் எல் லா வெச்சு நெறைய டிஷ்ஷஸ்லா பண்ணுவோ
ம்
சூப்பரா இருக்
கான்ல என்னது டிஷ் பண்ணுவிங்க எப்டி செய்ணு எனக்கு தெரிலயே கொஞ்ச சொல்லுங்ளே
கான்ல வந்து நெறைய டிஷ்ஷஸ் பண்லா அதுல நா உங்களுக்கு வந்து புடிச் இதுல அந்த கான் சில்லி மாரி போட்டு சாப்புடுவோல அது எங்களுக்கு ரொம்ப புடிக்கு
அப்பிடியா
ம் எங்க அக்காங்கலாம் சூப்பரா பண்ணுவாக
ஆ ஹும்
ம்
எப்டி செய்யணுனு சொல்லுங்க நா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாக்றேன்
கான்ஃப்ளார் மைதா சில்லி பவுடர் உப்பு அப்பற சில் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா உங்ககிட்ட என்னென்ன மசாலாருக்கோ எல்லாமே போடுங்க பான வேக வச்சு உள்ளே போடுங்க ஆ மிக்ஸ் பண்ணுங்க எண்ணெய அடுப்புல வையுங்க சூடு பண்ணுங்க கட கடன்னு போட்டு பொருச்சு கருவாப்புழ பூண்ட தட்டி போட்டு செய்ங்க
ஓ சூடா சாப்ட நல்லாருக்குமா
அது ரெய்னி சீசன்ல சாப்டுங்க அப்டியே அற்புதமாயிருக்கும்
அப்படியா அப்ப நாம கான் செய்ற அன்னிக்கு மழ வர ணுமே
அப்ப மழைய நீங்க வந்து இ இயற்கயா வர வைக்காம ஆர்ட்டிஃபிஷியலா வர வைங்க
ஆ அப்படியல்லா வரவக்க முடியாது மழ வர அன்னக்கி பாத்து நாங்க காண் செஞ்சு நீங்க சொன்ன மாரி சூடா
கண்டிபா செஞ்சுட்டு போட்டோடெடுத்து அனுப்புங்க உம்
நீங்க உங்க ஹா தோட்டத்துல என்னெல்லா போட்டிருக்கீங்க டிஃப்ரெண்டான காய்கறி செடிகள் ஏதாவது வச்சி இருக்கறீங்களா
டிஃப்ரெண்டா நாங்க வந்து அவக்காடோ செடி வச்சிருக்கறோ லிச்சி செடி வச்சிருக்கோ நஹா ம மர வச்சிருக்கோ பலாமர வச்சிருக்கோ நெறைய வச் ருக்கிறோ நீங்க ஒரு நாள் வாங்க ஆஹ் எல்லா இருக்குது
ம் ம் அப்ப நீங்க எதுவுமே கடையில வாங்க தேவையில் ஆஹ்
நாங்க எதுவுமே வாங்க எங்களுக்கு இயற்கையே ஒண்ணு குடுத்துட்டே இருக்குது
ஓ பரவால்ல அப்ப இயற்கைக்கு டெய்லி நீங்க நன் சொ சொலனு
நன்றி சொல்லிட்டே இருப்போ உம் தக்காளி போற ரேட்டுக்கு எங்க வீட்லயே காய்க்குது
ஓ ஆமா இப்ப தக்காளி வெல ரொம்
தங்கத்தை வழி தாண்டி போற தக் காலி வேள எங்க இதுல வாங்கவே தேவையில்ல அப்டிங்களா நீங்களு கண்டிப்பா உங்க வீட்ல செடி
எப்பவுமே எங்க வீட்டுல ஒன் ஆர் செடி வெ வச்சிருப்போ இருக்கு அந்த டைம்ல இல்லாம போயிருச் ச எப்பவுமே காஸ்ட்லியா ரேட்டு ரொம் ஜாஸ்தியா விக்கிம்பொழுது தக்காளி ஒ ஒன்று ரெண்டு செடி எப்பவுமே வீடல இருக்கு அதை பறிச்சு யூஸ் பண்ணுவோ புளிதா யூஸ் பண்ணிக்குவோ தக்காளி வெல ஜாஸ்தி ஆயிடுச்சுனாலே ஆனா இந்த வாட்டி ஒரு செடி கூட இல் அமௌண்ட் கொடுத்துதா வாங்கிட்டுருக்
ம் ஹ்
அப்பறோ
அப்பற நீங்க சொல்லுங்க
உங்க வீட்ல எல்லா என்ன பண்ணிட்ருக்காங்க
எங்க வீட்ல எல்லாரு சாப்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்ருக்காங்க
சேர் சேரி
அப்பப்ப என்ன வேலை இருக்கோ செய்துக்கிட்டு
ஆ நீங்க எதாச்சு டிஸ் செய்வீங்ளா வீட்ல
நா செய்வன் அப்பப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது
அ ஹ
எதாவ்து டிஸ் செய்வ எனக் அந்த அளவுக்கு ஒன்னுந் தெரியாது எனக்கா
ஆஹ்
எனக்கு வாழக்கா பஜ்ஜி ரொம்போ புடிக்கு
அப்டிங் கிளா எனக்கு முட்ட போண்டானா ரொம்ப ரொம்ப புடிக்கு
முட்ட போண்டா ம் எப்டி முழு முட்டேல போண்டா போடுவீங்ளா ஆஃப் முட்டயா
நாங்கல்லா அரமுட்டேலதாங்க போடுவோ முட் முட்ட வெலயு அதிகமாய்ட்டு இருக்கற்னால அரமுட்ட போதுன் நாங்க அரமுட்ட தா போடுவோ
உம் வெரி குட் சிக்கனமா பயன்படுத்துறீங்க
கிளா
நாங்க ஒரு சில சமயோ முழு முட்டேல செய்வோ ஒரு சில சமயோ அர முட்டய வச்சு செய்வோ நீங்க சொல்ற மாதிரி
வேற இது எதுலமு பஜ்ஜி போடுவீங்க
மெளகா பஜ்ஜி போடுவோ வாழக்காய்ல பஜ்ஜி போடுவோ வெங்காயத்துல பஜ்ஜி போடுவோ அப்றம் சில சமய் எந்த வெஜிடெபிள்மே கெடைக்கல அப்டினா அப்பளம் இருக்குலையா அப்பளத்துல கூட பஜ்ஜி போடுவோ
போட்ருக்குறோ
உம் மாவு மீந்து போய்ச்சுன்னா மீதியாய்ர்சுன்னா அந்த மாவு வேஸ்ட்டா ஆயிருக் கூடாதுங்கறக்காக அப்பளத்த ரெண்டா துண்டு பண்ணி அதுல கூட பஜ்ஜி போடுவோ போரூ அம் ஆ நாங்ளு செய்வோ மறந்துட்டே நா சொல்ல
க்குறோ நாங்க பஜ்ஜி ஆமா ஆமா
ம்ம் உம் நீங்க கத்திரிக்காய்ன் சொல்லவு எனக்கு திடீன்னு ஒரு ஞாபகோ வந்துருச்சு எங்க வீட்டுல ஒரு கத்திரிக்காய் செடி ஒன்னே ஒன்னுதா இருக்கு ஆனா வார்த் துல ஒரு கிலோ கத்திரிக்கா காய்சிருதுங்க
அப்டிங்களா அந்த அப்போ அந்த செடி நீங்க என்ன பண்ணுங்க எங்களுக்கு கொரியர் அனிப்
செடியெல்லா அனுப்ப முடியாது ங்க உங்களுக்காக ஒரு கத்திரிக்காவ பழுக்க வச்சு
அ கண்டிப்பா அனுப்பனு மறந்துறாதீங்க எங்களுக்கு முக்கியமா தேவைப்படுறது கத்திரிக்கா என்ன ஒரு விஷயனே எங்களுக்கு கத்திரிக்கா வந்து சேல்ஸ்க்கு அனுப்பனு நெறைய செடி அனுப்புறக் து வேணு
சரிங்க கண்டிப்பா அனுப்புறேங்க அந்த கத்திரிக்கா செடி எங்களுக்கு மட்டு பயன் தரல பக்கத்து வீடுகளுக்கு பயன் தருது
ஆ அப்டியா
எக்சகசாவே காய்க்கிது நெறைய காய்க்கிறதுனால எங்களுக்கு ஒரு கால் கிலோ கத்திரிக்கா இருந்தாலே போதும் வாரத்துல ரெண்டு டைம் பொரியல் பண்ணிருவோ பக்கத்து வீடுகளுக்கு குடுக்கு ஆமாம் ஒவ்வொரு நாளு ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு குடுப்போ அவங்களு அவங்க வீட்டுல இருக்கிறப் காய்கறிகள்லா எங்களுக் தருவாங்க இன்னைக்கு கூட பக்கத்து வீட்டுல ரெண்டு முருங்கைக்கா குடுத்துருந்தாங்க நல்லா லாங்கான பெரிய நீளமான முருங்கைக்கா அந்த ரெண்டே முருங்கைக்காய்ல அருமையா சூப் பரா சாம்பார் வச்சுட்டோ
என்ன பருப்பு சாம்பாருங்கால
முருங்கக்கா சாம்பார் இந்த மாரி நாங்க ஷேர் பண்ணிக்குவோ எங்க கிட்றக் க்கற காய்கறிகள் எங்க வீட்டு தோட்டத்துல இருக்கற காய்கறிகள் பக்கத்துல குடுப்பீங்க ஆமாங்க
உம்
அப்றோம் அவுங்க வீட்ல இருக்ற காய்கறிகளே எங்ளுக்
அ நாங்குளு அப்டிதா இங்க இருக்றவங்க வந்து ஷேர் பண்ணிப்பாங்க நாங்க வந்து கீர ஷேர் பண்ணுவோ
சந்தோஷங் கெடைக்குதில்லங்
ஆமா எங்களுக்கு வாழப்பழங் குடுப்பாங்க அந்த மாரி நறைய குடுப்பாங்க
ஆமா இது ஒரு நல்ல பண்பு தானே ஷேர் பண்ணி நம்ப மட்டு சாப் நம்ம எக்ஸஸா இருக்கறத அஹ் வீணாக்காம பக்கத்ல இருக்கறவங்களுக்கு அண்டை வீட்டாருக்கு குடுத்து சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷ்யோ
ஆமா ஆமாங்
அப்பறங்க
அப்புறோ
சொல்லுங்க ஒரு நாள் வாங்க எங்க வீட்டுக்கு எங்க காய்கறி தோட்டத்த பாத்துட் போலா சரிங்களா சேரிங்க செரிங்க ஒரு நாள் வாங்க டைம் இருக்
ஆங்மா கண்டிப்பா
செரிங்க
செரி ஓகே பாய்
பாய்